அ
வணக்கங்க ஆ கேக்குதுங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கேங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கேங்க
ஆ இன்னிக்கு என்னங்க தலைப்பு
இன்னிக்கு நம்ம பொறுமை அத பத்தி பேசலாங்களா
ஆ செரிங்க நல்ல தலைப்புங்க பொறுமையின்ற தலைப்புல இன்னிக்கி பேச போறீங்க சேரிங்கங்க
ஆ அதாது ஆ பொறும வந்து வாழ்க்கையோட மிக பெரிய பலம் அப்டினே சொல்லலா இல்லிங்களா நம்மளுடைய சிறந்த ப அதாது பொறுமையா இருக் இருக்கிறவ நல்லா சாதிச்சு காமிச்சடுவா அப்டி அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாது பொறுமை வந்து ஒரு மனுஷனோட ரொம்ப ரொம்ப சிறந்த குண அத வந்து அ வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு அ திறமையோட சேந்து உழைப்பு அதோட சேத்து பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய அ பொறுமை இல்லாத ஒரு மனிதன் வந்து எளிதுல கோவப்படுவா அந்த கோவப்படுறதுனால அவசர அவசரமா முடிவுகள எடுப்பா அதனால தப்பான முடிவுகள எடுக்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா பொறுமையா இருக் அப்பறம் பாத்தீங்கன்னா எப்டிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலு கொஞ்ச அமைதியா இருந்து நல்லது எது கெட்டது எது அப்டின்னு சிந்திச்சு சரியான முடிவ எடுப்பா நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ந பொறுமைனா என்னன்னா இப்ப நம்ம ஒரு விஷ்ய எதிர்த் பாக்குறே வச்சுக்கோங்களே அது நமக் கெடைக்காம போயிருச்சு அப்டின்னாலும் நம்ம என்ன பண்ணோம்னா மனம் தளராம பொறுமையோடு இருக்கணுங்க ஒரு கஷ்டமே வருது அத வந்து நம்ம தாங்கிக்கணு தாங்கிட்டு சரியான ஒரு நேரத்திற்கான ஒரு காத்திருப்பு நம்ம கொண்டுட்டு பொறுமையோடு இருக்கணுங்க ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா மன வலிமைய வந்து அ காட்டுதுங்க ஒரு மனுஷனுக்கு இப்போ வந்து பொறுமைன்றது தா வந்து மன வலிமை வந்து காட்டுதுன்னு நா சொல்வேங்க
ஆமா அந்த பொறும வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது ம் எப்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து தெனம் தெனம் நெறைய சவால்கள சந்திக்கிறோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஜஸ்ட் இப்ப வெளியில போறோ எங்யோ வெளியில போறோ பயங்கர ட்ராஃபிக்கா இருக்கு அதுல பாத்து வண்டி ஓட்டணு அதுவே ஒரு சவால் தா பாத்து பஸ்ல போறோ கூட்டமா இருக்கு அஜ்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோ கை கால் வழி இருந்தனாலா அஜ்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோ அதுவே ஒரு சவால் தா இது வந்து சின்ன சின்ன நம்ம அன்றாட எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்டி இருக்கும்போது கல்வி வேலை குடும்பம் தொழில் அது மாரி எல்லாசைடுலு ஒரு சின்ன சவால் ஆனா இந்த மாரி பெரிய முக்கியமான விஷயங்கள்ல எல்லா எவ்வளவு பெரிய சவால்கள நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு நெறைய சிக்கல்கள் இருக்கு அப்பெல்லா நம்ம எப்டி இருக்கணும்னா பதட்டப்படாம அமைதியா செயல்படணு அதுக்கு நமக்கு அந்த பொறுமை அப்டிங்கிறது பெரிய ஒரு ஆயுத அதே மாரிதா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாத்தோம்னா ஒரு மாணவர் தேர்வுல வெற்றி பெறார் ஒரு ஆண்டு முழுவதும் படித்தா அந்த ஒரு நாள் அந்த அஞ்சு நாள் தேர்வு நடக்குது அப்டின்னா அந்த அஞ்சு நாள் தேர்வை அவ அதோட ரிசல்ட்ட தீர்மானிக்க கூடியது அந்த ஒரு வருட பொறுமை அந்த ஒரு வருஷ பொறுமையா படி சாதா அந்த மூணு மணி நேர தேர்வ அவனால எழுத முடியு சோ பொறுமை வந்து அன்றாட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு
ம் ஆமாங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா இப்போ பக்கத்து வீட்டலலா திடீர்னு எதாவது சும்மா ம் ச் ஏதாது பேசுவாங்க இது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க சண்ட போடுவாங்க அப்டி இருக்கும்போதெல்லா நமக்கு ரொம்ப ப்பு பொறும அவசியங்க அது மாரி வெளி உலகத்துல நம்ம ஏதோ ஒரு ப்வுசிங் சென்டருக்கே போறோ கூட்டமா இருக்கு அங்க வந்து க்யூ இருக்கு அப்டி இருக்கு போது நம்ம அவசரப்படக்கூடாது பொறுமையா இருக்கு இந்த மாரி நெறையா விஷயங்கள்ல வந்து வந்து பொறுமைன்றது வந்து கண்டிப்பா நமக்கு வேணும்னு சொல்வேங்க பொறுமை இருந்தால் தா நம்ம வந்து எல்லாத்துலயுமே வெற்றியை காண முடியுங்க
ஆமா இப்போ ஒரு சின்ன கொழந்த இருக்கு அது நடக்க ஆரம்பிக்குது நடக்க ஆரம்பிச்ச உன்ன எழுந்த உன்ன எழுந்து எழுந்த ராஜா மாரி நடந்துருமா எப் அட ஓவாட்டி கீழ டமால்டமால்னு விழு கீழ விழுந்து வலிக்குதுன்னு சொல்லி அழு ஆனாலு அது மறு நிமிஷமே என்ன பண்ணுது எழுந்து திரும்பவு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அந்த குழந்தைங்களா இருந்து வளர்ந்து வந்தவங்க தா நம்மளு அப்ப நமக்கு இருந்த பொறுமையு முயற்சியு இப்பவு நமக்கு தொடர்ந்து இருக்கணு அந்த குழந்த எப்படி அந்த முயற்சிய கைவிடுறது இல்லையோ அத மாரி நம்மளு தொடர்ந்து முயற்சி செஞ்சு நம்ம நனைச்சத சாதிக்கிறதுக்கு நமக்கு பொறும ரொம்ப ரொம்ப தேவ
இப்போ பார்த்தீங்ன்னா விவசாயி வந்து விதை விதைச்சது உடனே வந்து அறுவடை செய்ய முடியாது இல்லையா அந்த பயிர் வந்து வளர்ற காலோ வரையு அவங்க வெயிட் பண்ணணு அது மாரி அதுலேயுமே ரொம்ப வந்து பொறுமை வே வந்து அவசியங்க அதாவது உலகுல வந்து சாதனை படைத்த பலர் வந்து என்னன்னா பொறுமையாலதா உயர்ந்திருக்காங்க இப்ப ஒரு எக்ஸாமே எழுத போறாங்க அப்டின்னா வந்து அந்த ரிசல்ட்டுக்காகவு நீங்க சொன்ன மாரி எல்லா விஷயங்கள்லமே ரொம்ப பொறுமை வந்து அவசியங்க ஒரு ஒரு நம்ம விதை விதைக்கிறோ வீட்லயே ஒரு செடி வைக்கிறோ அந்த செடி வந்து நாளைக்கே நமக்கு ஒரு பூவ கொடுத்துராதுங்க அது வந்து நம்ம வெயிட் பண்ணிதா இது பண்ணணு ஒரு ரோஜா செடியா இருக்கட்டு ஒரு பலாமரமா இருக்கட்டு எதுவா இருக்கட்ட நம்ம வெயிட் பண்ணி அது வளர்ந்து அது தண்ணி ஊத்தி அப்புற தாங்க அது காய்ச்சு நமக்கு ஒரு பலனு தரு அதுவரையு நம்ம என்ன பண்ணோனா பொறுமையாதாங்க காத்திருக்கனு
ஆமா நீங்க சொல்ற மாரி அந்த பொறுமையோட பலன் வந்து ரொம்ப அபரிவிதமா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண கூடியதா இருக்கு நீங்க சொல்ற மாரி ரோஜா செடி வச்சோனே மறுநாளே பூ தந்துறாது ஆனா ஒரு மாசோ ரெண்டு மாசோ காத்திருந்து அது வளரது அந்த அழக பாத்து பாத்து ச் நம்ம அது பூ தரும்போது நமக்கு அந்த நமக்கு அந்த பொறுமையோட பரிசு அப்படின்னு நம்ம நனைச்சு ஆனந்தப்படுறோ இல்லையா வந்து அந்த ஆனந்தத்த சுவச் ச் பாத்தவங்களுக்குதா வந்து அந்த பொறுமையோட அருமை தெரியு அப்டின் எ சொல்லலா
ஆமாங்க அதாவது குடும்ப வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா பொறும வந்து ரொம்ப அவசியோ ஒரு குடும்பத்துல ஏகப் பட்ட பிரச்சனைகள் வரு இது பண்ணு அப்ப நம்ம என்ன பண்ணணு அப்டின்னா எல்லா விஷயத்திலயுமே பொறுமையா இருந்த ன்னா அந்த காலம் பதில் சொல்லும்னு கூட சொல்லுவாங்க நறையா விஷயங்கள்ல நறையா பேர் பொறுமையா இருந்து அதற்கான பலன கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து நல்லா சந்தோஷமா இருக்கவு செஞ்சிருக்காங்கங்க
ஆமா ஆமா அதே மாரிதா குடும்ப வாழ்க்கைய பத்தி நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாரிதா நம்ம பணி எடத்துல இப்போ குடும்பத்திலயே வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரு ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல ஒரு பையே ரொம்ப குரும்பா இருப்பா ஒரு பையே ரொம்ப சாதுவா இருப்பா அ அந்த மாதிரி குடும்பத்திலேயே வந்து அஞ்சு வெரலு ஒன்னா இருக்றது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரிதா அப்போ குடும்பத்திலயே அந்த மாரினா அப்போ வேல செய்ற எடத்துல ஒரு ஒரு எடத்துல இருந்து ஒரு ஒரு குழு வித்தியாச வித்தியாசமான இடங்கள்ல இருந்து வந்த மனிதர்கள் அனைவரு ஒன்றாக சேர்ந்து ஆம் செய்யக்கூடிய அதாவ வேலை செய்யக்கூடிய எடம் அது அந்த எடத்துல ஒரு மனிதர் போலவே மற்றொரு மனிதர் இருக்க மாட்டார் ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியா இருப்பாங்க ஒருத்தங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க ஒருத்தங்க ரொம்ப அ என்ன சொல்றது கண்ணிங்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம் ஆ ஆ அ என்ன சொல்றது ஒரு மாதிரி ஆ சிடுசிடுன்னு இருப்பாங்க அந்த மாதிரில்லா இருக்கச்ச எல்லார்கிட்டயு நம்ம பழகதா வேணு நா இவங்க கிட்ட பழக மாட்டே அவங்ககிட்ட பழக மாட்டே அப்டின்னு நம்ம சொல்லவே முடியாது எல்லார்கிட்டயு பழகதா வேணு பேசதா வேணு அப்போ பொறும எந்த எடத்துல விட்டு குடுக்கணுமோ அந்த எடத்துல விட்டு குடுத்து எங்க நம்ம வேலய சாதிச்சுக்கணுமோ அப்படி நம்ம வேலய சாதிக்றதுக்கு பொறுமன்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஆயுதம்
ஆமாங்க அதாவது ஒரு குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியா நம்ம இருக்கணு அப்டின்னா பொறும தாங்க ரொம்ப அவசியோ அதாவது குடும்ப உறுப்பினருக்குள்ள அ கருத்து வேறுபாடு இதலா வரு அதலா வராம தடுக்குறதுக்கு பொறும ரொம்ப அவசியங்க அதாவது ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணு கோவப்படாமல் புரிந்து கொண்டு நடந்தாலே அந்த குடும்பத்துல வந்து அமைதி நிலவுங்க பொறுமை வந்து இருக்குங்க அப்ப பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும்னா குழந்தைகளிடோ வந்து பொறுமையா நடந்துக்கொள்ளணு ஒவ்வொரு விஷயத்துலயுமே இது செய்யணும்ப்பா இது செய்யக்கூடாதுப்பா அப்டின்னு பொறுமையா தா நடந்துக்கொள்ளணு அடிக்கவோ திட்டவோ எல்லாத்துக்கு கோவப்படவோ கூடாது அப்டி நம்ம நடந்துட்டேங்கன்னா அதே மாரி தா அது அடுத்தவங்க கிட்ட நடக்கு அது போல நம்ம குழந்தைகள்ட்ட நம்ம எப்டி பெற்றோர் வந்து நடந்துக்குறோமோ அது மாரி குழந்தைகளு பொறுமையோட நடந்துக்குவாங்கங்க எல்லா விஷயங்கள்ல
ஆமா அந்த பொறுமை இல்லாத எடத்துல வந்து கோவ வரும்ன்னு சொன்னீங்க இல்லையா அது மாரி கோவ வந்துட்டா சொல் வாயில இருந்து நம்ம கட்டுப்பாடு இல்லாம அந்த சொல் வந்துரு அந்த சொல் வந்துருச்சு ஒரு தவறான ஒரு சொல் வந்துருச்சு கோவத் அப்டின்னா அது திரும்பவு வாங்கிக்க முடியுமா நம்மளால கண்டிப்பா முடியாது அதனால அடுத்தவங்க கோவத்துலதா நம்ம சொல்றோ ஆனா அடுத்தவங்க அது எப்பிடி காயப்படுத்துது அப்பிடி
ஹலோ ஆ சொல்லுங்க